வணக்கம்
வணக்கம் தோழி
சொல்லுங்க நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருகே தோழி
ஆ சொல்லுங்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
அ தூக்கோ வரல தோழி அதனால உக்காந்து கொஞ்சோ ஒர்க் பாத்துட்டு இட்ருந்த
உம் உம் உம் நீங்க எப்டிக்கா ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல வேல பாத்துட்டு இருக்கீங்களா எப்
ஆ ஆ நா ஒரு தனியார் கம்பெனில வந்து வேல பாத்துட்டு இருக்க அஅஓ அப்பா ஆ ஃப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்க
அ அ எந்த மாதிரிகா
ஆ இது வந்து ஓ அ ஓ என் ஜிஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து ஆட்டோ கேட்ரிங்கர ஒ டிசைன் ஒர்க் பாத்துட்டு இருக்க வந்து ம் உம் சரிங்க இன்னைக்கு நம்ம ஏதாவது பயனுள்ளதா ஏதாவது பேசலாமா வந்து
ம் பேசலாமே
ஆ கண்டிப்பா செரி ஓகே இப்ப உங்களுக்கு சமையல் வந் அது தெரியுமா சமைக்க தெரியுமா ஓகே எது நீங்க வந்து அசைவத்தில வந்து ஸ்பெஷலா அல்லது சைவத்தில வந்தா
அப்டி ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது ஆனா சமைப்போ
ம் செரி ஓகே உங்களுக்கு எது ஓகே நீங்க எது ரொம் ப விரும்பி சமைப்பீங்க அதுலேயா வந்து மற்றவங்க வந்து விரும்பி சாப்டக்க கூடியது அப்டின்னு என்ன இருக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு வந்து எனக்கு சொல்லி் குடுங்க நா அத வந்து எனக்கு புடிச்சிருந்தா அத நா வந்து ஃபாலோ பண்ற
அ எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குப்பா
அப்டிங்ளா
மீன் கொழம்ப பிடிக்கு கருவாட்டு கொழம்ப பிடிக்கு
ஓஹோ சரி சரி
அ அத மாரி
எப்டி வைப்பீங்க தோழி மீன் கொழம்பு எப்டி வைப்பீங்க
ஆ நீங்க வில்லேஜ் சைடா டவுன் சைடா
நாங்க வந்து டவுன் அ சைடு தா தோழி வந்து பாத்தீங்னா
உம் ம் உம்
நா எப்டி மீன் கொழம்பு வப்பனா பாத்தீங்னா தோழி வந்து ஏ பையனுக்கு வந்து கடல் உண அஅஅம் இருக்கு இல்லையா அது ரொம்ப பிடிக்கு ந்து பாத்தீங்னா அதனால என்னப் பன்னுவனா மீனை வாங்கிட்டு வந்து நல்லா அலசி எடுத் து வச்சிட்டு அது மஞ்சத்தூளு கொஞ்சமா உப் பு போட்டு அ பெசரி வந்து ஆமா கல்லுப்பு ரெண்டையு போட்டு பெ சரி வந்து தனியா வச்சிருவோ தோழி வந்து அ சின்ன வெங்காயோ இருக்குல்ல சாம்பார் வெங்காயோ சொல்லுவோ பாருங்க அ அந்த சாம்பார் வெங்காயத்த வெங்காயத்த அரிஞ்சி வச்சிப்ப தோழி ஒரு இருபது வெங்காயத்துல இருந்து இருபத்தஞ்சு உம் இருபதுல இருந்து ஒரு இருத் இது அஞ்சு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருவ
ம்
தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சிரும்
உம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்று பச்ச மிளகா அல்லது சில பேர் காரம் வேனுன்னா நாலு பச்ச மிளகா கூட அ யூஸ் பண்ணுவாங்க அந்த பயன்படுத்துவாங்க ஆ ஆமா கண்டிப்பா ஆம் அது இல்லாம பாத்தீங்கன்னா கருவேப்புள்ள இருக்குல அது வந்து அப்படியே மரத்தில இருந்து பரு ச்சி எடுத்து வந்து செஞ்சோம்னா அந்த வாசனை வந்து வேற மாரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஆ நம் மாங்கா ஓட்டு மாங்கா இருக்குல்ல தோழி அது வந்து அரிஞ்சு வச்சிருவ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ண ஊத்தி நா வந்து இந்த வடகம்னு சொல்லுவோம்ல தாளிப்பு வடகம்னு அது கண்டிப்பா நா வந்து போடுவன் தோழி வந்து எங்க அம்மா செஞ்சு பழக்கம் அது வந்து அத அப்படியே நா வந்து பின்பற்ற வந்து அந்த தாளிப்பு வடகம் போட்டுட்டு அ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்ச மொளகா கருவேப் உம் தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவ தோழி
அ
ஆ புளி கொஞ்சம் ஊற வச்சிருப்பேன் நா வந்து ஏற்கனவே தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலா சேத் கத்துக்கிறதுனால ஆ புளிய கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கலாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த புளிய கரச்சி வச்சி அத வந்து மிளகா மல்லி தூளு கொஞ்சம் தனி மிளகாத்தூளு இதையுஷஎல்லாத்தையும் போட்டு வந்து அந்த தண்ணி பதத்துக்கு வந்து குறைச்சி வச்சிட தோழி ஆ அந்த நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சோல்ல அதுல ஊத்திடுவேன் நல்ல கொதி வரப்ப பாத்தீங்கன்னா மீனு மாங்காவையும் போட்டு கொஞ்சமா தேங்கா அரைச்சு ஊத்துவ தோழி வந்து அ தது மீன் போட்ருவேன் அடுத்தது மாங்கா போட்ருவ ஏன்னா மாங்கா வந்து பிஞ்சா இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து கரஞ்சி போயிடும் அதுவே முத்தலா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு மாங்காவ போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன போடுவ வந்து அது மாங்கா பொறுத்து வந்து அமையும் வந்து ஆ இப்ப ஒன்னு போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு இத போடுவேன் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கரைஞ்சிடாம இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு
ஆ
கடைசியா அந்த இறக்குற பதத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்கா அரச்சு
தேங்கா தேங்காவ மட்டும் தானா இல்ல தேங்கா கூட வேற எதுவும் சேப்பீங்களா
இல்ல தேங்கா மட்டும் தான் ஊத்துவ தோழி வந்து ஏன் கேட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்ம இருக்க கூடாது அந்த கவுச்ச ச இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கா ஆ அந்த தி கொழம்போட திக்னஸ கொடுக்கவே அந்த தேங்கா தான் பாத்தீங்கன்னா தோழி வந்து உம்
இல்ல ஒரு நிமிஷம் அ நீங்க தேங்கா போடுறீங்கல்ல தேங்காவோட அந்த பெருஞ்சீரகம் இருக்குல அது கொஞ்சமா சேப்பாங்க அது சேப்பீங்களா
இல்ல தோழி அது நா சேக்க மாட்டேன் வந்து ஆனா என்னோட தோழி கொழம்பு வைப்பாங்க அவுங்க வந்து சேப்பாங்க
சிப்பாங்க ஆ அந்த டேஸ்ட்டு கொஞ்ச சத்து வித்தியாசம் தெரியும் அதுல
அ கண்டிப்பா அந்த அந்த சோம்பு சொல்லுவோம் அந்த சோம்போட வாட வந்து அது தெரியு வந்து ஆனா நா வந்து சோம்பு சேக்க மாட்டே வந்து பாத்தீங்கன்னா
நா ஒரு டைம் சொதப்பிட்டே என்னன்னா அத வைக்கிறதுக்கு பதிலா சீரகத்த வச்செற்பட்டு
அப்படிங்களா ஆ
டேஸ்டே மொத்தமா போச்சு
அ அ
மாறி போயிட்டு எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்ல
ம் சரிங்க தோழி நீங்க எப்டி வப்பீங்க மீன் கொழம்பு
தடுதா நீங்க பண்ண அதே மெத்தடுதா நா ஆனா என்ன பண்ணுவேன்னா முன்னாடியே வெங்காயத்த வதக்கிடுவே
அ அ அ
வெங்காயோ எந்த கொழம்பு வச்சாலுமே முன்னாடி வெங்காயோ வதக் கிட்டு அதுக்கப்புறமேட்டு தா எண்ணெய ஊத்துறது
அப்படியாத்தி என்ன
நா வந்து பூண்டு சேத்துப்பே மீன் கொழம்புலையு பூண்டு சேத்துப்பே
ம்
ம் கொஞ் நீங்க சொல்ற அதே டைப்பு தா ஆனா வெங்காயோ வணக்கிட்டு அதுக்கப்புறோ எண்ண ஊத்திட்டு அதுக்கப்புறோமேட் டுது பூண்டு போட்டு அத கொஞ்ச நேரோ வதக்குவே நீங்க தக்காளிய சேத்து வெங்காயத்தோட வறக்றீங்கள்ள ஆனா நா அப்டி பண்ண மாட் டே அந்த புளி கரைசல் வைக்கிறோல்ல அதோடயே கரைச்சி விட் டுடுறது
ஆ செல பேரு இந்த அ பாத்தீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுவாங்க புளித்தண்ணிலே பாத்தீங்கன்னா தக்காளி பழத்தயு கரச்சு விட்டு உப்பையு அதுலே கரைச்சிடுவாங்க பாத்தீங்கன்னா
ம்ம் அது அ அப்டி பண்ணி வப்போ சேம் மத்ததெல்லா சேம் அதேதா நீங்க சொன்ன அதே மாதி டதா எனக்கு வந்து இப்ப புதுசா கொஞ்சோ என்னன்னா இந்த சக் தி மசாலா இருக்ல
ஆ்மா தோழி
ஆ அதுல மீன் கொழம்பு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு அப்டிங்கிறதுனால வய அது கொஞ்சோ இப்ப சேக்க ஆரம்பிச்சிருக்கே
அப்டிங்களா சரி சரி தோழி இப்ப அது மாரி பாத்தீங்ன்னா அ சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல தோழி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மீன் கொழம்பு முறை வந்து சொல்லிட்டீங்க அதே மெத்தட்னு அதே மாரி இந்த கருவாடு சொன்னே இல்லையா அது எப்டி செய்வீங்க
நா செய்யுறது இது இப்ப மீன் கொழம்பு எப்டி வைக்கிறோமோ அதே மாதிரிதா
ம்
அ எப்டின்னா ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி வெங்காயோ சின்ன வெங்காயோ தா டேஸ்ட்டு குடுக் உங்கனால நா அதே கால் தா யூஸ் பண்ணுவே
ஓஹோ ஓ
அ வெங்காயோ வணக்கிட்டு ஆயில் ஊத்திட்டு அ வெந்தயோ கொஞ்சோ போட்டுப்பே போட்டுட்டு அ தாளிப்பு வடகோ இருக்குல்ல
ஆமாம் தோழி
நானு சேம் எல்லா கொழம்புக்குமே சேர்பே கறி கறி கொழம்புக்கு மட்டு சேக்க மாட்டே
ஓ பௌ ம்
அ மத்ததுக்கு சேத்துக்குவே சேத்துட்டுனே அ காய்க் காயெல்லா கருவாட்டு கொழம்புக்கு வந்து உர்ல கெழங்கு போடுவே கத்திரிக்கா முருங்கக்கா இது மூணு சேத்துப்பே
சேரிங்க தோழி சேரிங்க தோழி இப்ப நா எப்
நல்லா அ ஒரு நிமிஷோ ஆ வணக்கிட்டு ஆ அந்த ஆயிலயே காய்கறி கவ போட்டு அதையு வணக்கி ட்டு கொதிக்க வச்சுற்றது கொதிச்சதுக்கு அப்றோ கொஞ்சோ திக்கா வரு இல்லையா அந்த ஸ்டேஜ்ல கருவாடு போட்டுட்டு
ம்
அ எறக்கி வைக்கு போது ஒரு நாலு அஞ்சு பூண்டு நல்லா ஃபுல்லா தட்டி போட்டு மூடி வச்சிருவே
ம் ம்
அது வந்து சில பேரு தாளிக்குபோதே பூண்டு போட்டுருவாங்க நா தாளிக்கு போதும் போடுவே பிளஸ் லாஸ் எறக்கு போது போட்டோ அப்டின்னா அது இன்னு கொஞ்சோ ஸ்மெல்ல நல்லா இருக்கு
கண்டிப்பா நீங்க சொன்னீங்கல்ல கடசியா சொன்னீங்க பாருங்க அதுவு நா கண் ம் நானு செய்வே பாத்தீங்கன்னா ஏனா கருவா ட்டு கொழம்போட ஹைலைடன்னு சொல்றது வந்து அந்த பூண்ட கடைசியா வந்து நா வந்து கொஞ்சோ கூடுதலாவே போடுவ ஒரு கைப்பிடியில பாதி அளவுக்கு எடு த்து நல்லா இஞ்சி பூண்டு நசுக்கோல அதால வச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையு உடைச்சு வுட் ட்டு கடைசியா போடுவோ வந்து அப்ப அது எ கொழம்பு என்ன கொழம்புன்னு தெரியாது உங்களுக்கு கடைசியா அந்த கொழம்பு கொதிக்கருப் ப்ப இது கருவாட்டு கொழம்பு தா அப்டிங்கிறத காட்டி குடுத்துரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா தோழி ம் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன அதே மேத்தட் தா நானு வந்து ஃபாலோ பண்ணவேடேட் பாத்தீன்னா அ முருங்கக்கா கத்திரிக்கா வாழைக்கா இருக்குல்ல உருளகெழங்குந்தா இது இந்த காய் கண்டிப்பா இந்த காய் வாழக்கா கத்திரிக்கா உர்ருல கெழங்கு இருந்தாதா அந்த கொழம்பே வந்து ஒரு டேஸ்ட்டு குடுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எப்டி சாம்பார்க்கு முருங்கக்கா கத்திரிக்கா மாங்கான்னு சொல்லுவோ அந்த மாதிரி சரி இதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு காய் போட்டாதா அந்த ஸ்பெஷலே வந்து வாசனைல்லா இருக்குப்பா
ஆமா சிலப்பு அந்த சீசன் டைம்ல வந்து சுரக்காவு போடுவாங்க
ஆ ஆமா தோழி ஆனா வந்து கறிக்கொழம்புல சில பேரு போடுறாங்க ராணிக்கொழம்புல சில பேருக்கு சொறக்கா போடுறாங்க
ஆ எனக்கு அது பழக்கோ இல்ல நா போட்டது கெடையாது இது வரைக்
அப்புத்தா அப்டிங்களா தோழி
ம் ஆமாக்கா அது மாரி பண்ணதில்ல ம் எனக்கு மீன் வருவல் செய்ய தெரியாது அ
ஆ எ நானு ஆனா போட்டது பழக்கோ கெடையாது எனக்கு
ம்
பரவால்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வருது இதுல இருந்தே தெரியுது வந்து உங்களுக்கு சமையல் நல்லா நீங்க என்ன தெரியுது தோழி வந்து
அ ஹ ஹ
ம் சரி சைவத்துல என்னல்லா சமைப்பீங்க வந்து
ச சைவம் வெரைட்டி ரைஸ் செய்வ
ம் வெரைட்டி ரைஸ் இல்லைங்க என்ன இல்ல சாம்பார் வத்த குழம்பு ஆ அந்த மாதிரி சொல்லலா புடிக்கு செய்வீங்களா
செய்வ அ அ
செய்வீங்களா தோழி சரிங்க தொழில் சரிங்க தொழில் ஆ சரிங்க தோழி வந்து இப்ப நேரமின்மை காலமாக நம்ம அடுத்த அழைப்புல வந்து இத பத்தி மேலும் விவரங்களோட பேசுவோ தோழி அழைப்பு வந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழி ஆ பண்ணுங்க தோழி
ஆ சரிங்க அ ம் அதுவே கட்டாகும் தான அப்ப கட்